ஒ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க
அதனாலதா சாப்ட்டாச்சுங்ளா
நீ பேசறது அ சாப்ட்டாச்சுங்க மதிய சாப்பாடு சாப்ட்டாச்சுங்
என்ன பண்றிங்க
ஹலோ
ஹ
ஹலோ நீங்க பேசறது எதோ ஹேங் ஆகுதுங்க ஹலோ
ஆ இப்ப கேக்குதுங்ளா டவர் இல்ல இங்க அதா சொல்லுங் மேடம் ஆ சாப்ட்டாச்சு மேடம் சாதோ ரசோ சாப்ட்ட
சாதோ ரச இன்னைக்கு ஃப்ரைடே சண்டே அப்டின்னா கூட நான்வெஜ் கெடைக்கு
இல்ல ஒடம்பு சர்ல்லன்ட்டு வீட்ல சொன்னாங்க அதா கோல்ட் ஆயிட்ருக்கு ஆ பெப்பர் பெப்பர் ரசம் செஞ் ஆமா மேடம்
இந்த கொல்லு ரசோ அப்டின்சொல்லி சொல்லுவாங்கல்ல அத வெச்சு குடிச்சீங்கன்னா நல்லா கேக்கு
அ மேடம் ஈவினிங் செய்ய சொல்லிருங்க
ம் கொஞ்சமா கொள்ளு போட்டு அதுல அட் பண்ணி மிளகு இந்த மாரி சீரகோ தனி மெளகாத்தூள்லலா போட்டு ம் கொஞ்சோ நல்லா ம் மெளகுதூள் நெறயா போட்டு கொள்ளு ரசம் வைப்பாங்க அதுல
அதா மேடம் ஈவினிங் செஞ்சு தர சொல்லிரு நீங்க என்ன மேடம் சாப்ட்டிங்க
நாங்களு சாம்பார் சாதோ ரசோ பொரியல் இந்த மாரிதா சாப்ட்டங்க
மேம் ஓர்க்கு இல்லைங்களா வீட்லதா இருக்கிங்களா
கேட்தாங்க நாங்க குட்டிஸ் எல்லா இருக்காங்க இன்னிக்கு லீவ்வு வேற
ஆ ஓ இன்னிக் மொகரம் லீவ்வுங்களா
ஆமாங்க லீவு அ டார்சல் பண்ணிட்ருக்காங்க எங்களய போட் டெய்லியுமே ஸ்கூல் வச்சுட்டா நல்லா இருக்கு
ரொம்ப குட்டி பசங்களா இல்ல ஒரு அளவுக்
ரொம்ப குட்டி பசங்க எல். கே. ஜி யூ. கே. ஜி இந்த மாரி இருக்காங்க
ஓஹோ அந்த மாரிதா அப்டின்னா கொஞ்சோ கஷ்டதா மேடம்
இப்பதாங்க கொஞ்சோ ரிலீஃப் கெடச்சிருக்கு இந்த லீவ் உட்டா கொஞ்சோ பெரிய பிரச்சனையா இருக்கு வீட்ல சண்டையே தீராதுங்
அ
நீங்க யார் இருக்கீங்க பசங்க இருக்காங்களா
இல்ல மேடம் எனக்கு இப்பதா மேரேஜ் ஆயி சின்ன கொழந்த ஒன்ர வைஷ் தா ஆவ்து
ஓ பெண் கொழந்தைங்களா ஆண் கொழந்தைங்களா ஓ பசங்க ஓகே
வீட்ல அண்ண கூட பொறந்தது தங்கச்சி ஒன்னு எல்லாருக்கு மேரேஜ் ஆய்ச்சு மேடம்
ஒ அவுங்கல்கெல்லா மேரேஜ் ஆய்டுச்சிங்களா ஒகே ஒகே உங்க குட்டி பைய என்ன பண்ணுவாரு தூங்குவாருங்களா நைட்டு தூங்க மாட்டாருங்களா
அவ ரொம்ப அடம் மேடம் நைட்ல ஏஞ்ச்சு மாடு பாக்கணுன்னுவா
நைட்டு அன் டைம்ல நைட்டல்லா கோழி எங்கங்க காட்ட முடியு
செப்பல் எடுத்துனு வந்து செப்பல் போட்டுனு வா இன்னுவா பேக் எத்துன்னு வந்து பேண்ட் எடுத்துன்னு வந்து குடுத்துட்டு போட் ப்ப எனக்கு வெளிய கூட்னு போன்னுவா அவனுக்கு
ம்
இந்த மாரி எல்லா பண்ணுவா மேடோ
சேட்ட பண்ணுவாங்கந்தா கொழந்தைங்கல்லா ரெண்டு வய்சு ஆக போதுங்களா நைட்டல்லா தூங்கவே மாட்டாங்க அவுங்க தூங்கும்போதுதா நாம்மளு தூங்க முடியு
தூக்கத்துல ஏஞ்சு தாத்தா தாத்தானு கேக்கறா மேடம் அவுங்க தாத்தா வண்டில கூட்னு போய் போய் கழகம் பண்ணி தூக்கத்துலருந்து ஏன்ச்ச ஒன்னே தாத்தா தாத்தா தா அவ வாயில இந்து ஃபஸ்ட்டு வர்றது
ஆமாங்க எல்லா கொழந்தைங்களு அப்படித்தாங்க தாத்தா பாட்டினாவே அவுங்க சொல் பேச்சு கேப்பாங்கல்ல அவுங்க குட்டி வெரல் புடிச்சுக்கிட்டு அவுங்க சொல்ற எடத்துக்குல்லா தாத்தா பாட்டி கூட்டிட் போவாங்க இதுவே அப்பா அம்மானா அப்டி கூட் போவாங்களா முடியாது அப்பா அம்மான்னா மெரட்டுவாங்க தாத்தா பாட்டிதாங்க எதுக்கு மாடு கேக்கறாங்க ஒ ஐஸ்சல்லா கேக்கறாங்களா
ஐஸ்சு வந்து வீடியோஸ் ரீல்ஸ்ல எல்லா பாத்து பாத்து வாங்கி குடுத்து எங்க அண்ண வாங்கி கு ட்டு பழகிட்டு‌ ய ஐசு தாத்தா மாடு
ஐஸ் சாப்டா கோல்டு வந்துரும் இல்லைங்க
நல்லா சாப்பறா மேடம்
பரவாயில்லைங்க சின்னதுல இருந்தே குடுத்து பழக்கிட்டீங்க அப்போ அதனால
கொழந்தைகளுக்கெல்லா ஐஸு சுகரு இந்த மாரில்லா குடுக்கவே கூடாதுங்க சீக்கிரம் அஃபெக்ட் ஆயிரு அந்த மார் ம் நீங்க பரவால ஐஸ்
ஆ அழுவுறான்
ஆ
அது சும்மாண்ணா அவனுக்கு வாங்கி குடுத்துட்டு அவன் சும்மா சும்மா நக்கிட்டு திரும்ப கீழ போட்டுருவான்
நீங்க வந்து கொழந்தைங்களுக்கு அந்த டாய்ஸ் எல்லாம் நெறைய இருக்குங்க சோற அப்டின் சொல்லி நெறைய ம் இந்த ம் என்ன சொல்றது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வெளையா வெளையாடிட்டே அப்டி படிக்கிற மாரி ஏ பி சி டி இந்த டாய்ஸ் இந்த மாரி நெறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த மாரி வாய்ங் குடுத்தா விளையாடிட் இருக்க மாட்டாருங்க்ளா
லிங்க் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க மேடம் வா
நீங்க நீங்க நெட்ல கூகுள் எல்லா சர்ச் பண்ணி பாருங்க கொழந்தைங்களு தேவையான நெறையா இந்த என்ன சொல்றது டாய்ஸுங்க ஏ பி சி டி
ஆ ஆ இல்ல நீங்க அது ஏதோ டிஃப்ரெண்டண்டா சொன்னீங்களே ஆ
நெறைய இருக்குங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூகுள்ள சர்ச் பண்ணீங்கன்னா நெறைய வரும் அத வெச்சு கொஞ்ச வெளையாடிட்டு அமைதியா இருந்துக்குவாங்க பசங்க டாய்ஸ் நெறைய வாங்கி குடுத்தீங்கன்னா ஆ என்ன சொல்றது அமைதியா இருப்பாங்க வீட்ல
அவன் அமைதியாவருதல மேடம் எல்லாமே இருக்கு காரு வெ வெளாடுறதுக்கு எல்லா பொருளெல்லா இருக்கு ஆ அவன் அப்ப கூட் அடோ வண்டில ரியாலிட்டி தான் சாரு
ஓ ரியாலிட்டி நீங்க வந்து சின்னதுல இருந்து ரியாலிட்டி குடுத்து குடுத்து பழ
ஆ வண்டி வெளிய வண்டிலப் போனும் மாடு பாக்கனு வேறன்ன பக்கத்துல மாடு பண்ண இருக்கு ஆமா ஆமா பண்ண இருக்கு பக்கத்துல பால் டைரி இருக்கு அதனால நெறைய மாடுங்க பக்கத்தல இருக்கறதுனால அது அப்டியே அவனுகு இதாயிருச்சி ஆமா
ச நைட் எல்லாம் சாப்ட்டுக்குவாருங்ளா கொழந்தைங்க
நம்ப சாப்பிடும் போது அப்டியே ஊட்டியுட்ருவாங்க தனியா அவன்ட்ட டைம் எடுத்து ஊட்னாங்கன்னா அப்ப சாப்ட மாட்டா நானு வீட்ல ஒய்ஃப் புல்லா உக்காந்து சாப்டும் போது அப்ப வந்து பக்கத்துல உக்கானு பிளேட்ல அவுரு தனியா போட்டு ஊட்டனு
ஓ ஓ சரி சரி சரி வெளிய எல்லா கூட்டிட் போவீங்ளா அந்த வாக்கிங் இந்த
எல்லா எத்துக்கும் கூட்டின்போவ மேடம்
ஓகே ஓ‌கே ஏன்னா கொஞ்சொ வீட்டுக்குள்ளயே இருக்கறதுக் கொஞ்சம் வெளியே கூட்டிட் போனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கெடைக்கும் நாலு விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் வந்து அழுகுறது அடம் பிடிக்கிறது அந்த மாதிரிலா கொஞ்ச கொறையும் சீக்கிரமா தூங்கிடுவாங்க கொஞ்ச டயர்ட் ஆயிருவாங்க
ஆமா ஆமா
ஈவினிங் ஆனா கொஞ்சொ அப்டியே வாக்கிங் கூட்டிட் போனீங்கன்னா அப்டியே பாத்துட்டே வருவாங்க
இதுகு மேலதான் கூட்டிட்டு போனும் வெளில நடக்க வெச்சு ட்ரை நடக்க வெச்சு பழகணும்ன் அவன வண்டிலே முன்னாடி ஒக்காற வெச் நடக்களா நடக்குறான் வெளிலல்லா கூப்டின் போனா நடக்க வைக்கிறது இல்ல மேடம் எங்கனா கூண்ட் போயிட்டு ஆக்டிவிட்டிஸ்ல விளாடுற மாரி பால் எல்லா குடுத்து வெளாட வைக்கணு அவன கிரௌண்ட் இருக்கு பக்கத்துல வீட் பக்கத்துல
செரி செரி ம் இருக்குங்க அந்த மாரி பார்க்லல்லாம் இருக்கு டிமாட்ல இந்த மாரில்லாம் பார்க்கு பக்கத்துலயே இருந்துச்சுன்னா அந்த மாரி கூட்டிட்டு போங்க
ஆ
என்டர்டேமெண்ட் நல்லா ஆகும் என்ன சொல்றது அவங்களுக்கும் நல்லா இருக்குங்க
நம்ம வில்லேஜ்ன்றதுனால டிமார்ட் அந்த மாரி பிளே கேம்ஸ் பிளே ஸ்ட் இதெல்லா இல்லைங் மேடம் அவ்ளோ சூப்பர் மார்க்கெட் பாக்குறதே ரொம்ப கொஞ்சோ வெளிய வர்ணு பக்கத்துல கிரௌண்ட் இருக்கு க கவர்மெண்ட்டு
எல்லா நறையா இருக்கும விளையாட்றதுக்கு மண்லல்லா விளையாடுவாங்ளா
ஆ எல்லாமே இருக்கு மேடம் இங்க அந்த மாரியான இதெல்லா
ம் ம் ஓகே ஓகே இங்க சிட்டிலல்லா பாத்தீங்கன்னா கொழந்தைங்க அழறத் அது சத்தம் போட்றக்கு எல்லாமே லிமிட்டு தா
ஆ
கிராமத்துலல்லா கொஞ்சோ என்ன எந்த பிரச்சனுமே கெடையாது கொழந்தைங்க நல்லா வளருவாங்க
திட்டுவாங்க ரொம்ப தொல்ல பண்ற மேடம் மத்த கொழந்தைங்களுக் கம்பேர் பண்ணும்போது மத்த கொழந்தைங்கல்லா சைலன்டா இருக்குது நமக்கு ஜொரான்னு கூட வீட்ல படுக்க முடில மேடம் இவன் இருக்கறதுனால அவ்ளோ கஷ்ட பண்றா
இன்னு ஒரு ஒன் இயர் போனா அவ்ளதாங்க
ஆ மேடம்
ஸ்கூலுக் அனுச்சிருவிங்க என்ன டூ அண்ட் ஹாஃப் ஆச்சுங்ளா டூங்ளா
இல்ல டூ ஸ்டார்ட் ஆக போது மேடம் இப்பதா ஸ்கூலுக்கு கூட கூட்டிட்டு போய் விட்டு வறாங்க மேடம் பால்வாடிக்கு இங்க பக்கத்துலே இருக்கு ஒரே அழுவு டீச்சரே போன் பண் னி அ பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கூப்ட்டு போங்கோ அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க
இப்ப டெய்லி போறாருங்ளா
ஆமாங்க மேடம்
எவ்ளோ நேர இருப்பாங்க கொஞ்ச நேர இருப்பாருங்ளா
ஒரு டோர்ஸ் இருப்பாங்க மேடம் அங்கே விளாட வச்சு அவுங்ளே ஸ்வி இது அந்த சத்துணவு மாவு இருக்கு இல்லைங்ளா
ம் சாப்படவ
அ அது சாப்ட வச்சு அனுச்சுட்டுறாங்க
ஆமா
வீட்டு பக்கத்துலே இருக்குது ஒரே அழுவு அழுவுரோ வீட்லே இருக்கனும் மேடம் அவுனுங்க அவன் தாத்தா கிட்ட அவன் அம்மா கிட்ட நம்மகிட்ட அவ்ளோ வரமாட்டா
ம் ம் தாத்தால்லாம் ரொம்ப புடிக்குங்களா உங்களுக்கு
தாத்தா தான் மேடம் அவுங்க
ம்
வாயில இருந்து வர்றதே தாத்தாதா உண்ணு அப்பா அம்மான்னு கூட சொல்லி பழகல அவன்
தாத்தா கூட அதிகமா போய் போய் பழகிட்டாரு
ஆமாங்க மேடம்
ம் தத்தா தாத்தான்னு
அப்பறம் மேடம் அ பாட்டி எல்லா தத்தா ஒன்லி
ஒரு பாட்டி இல்லைங்களா
இருக்காங்க இருக்காங்க மேடம் ஆனா பாட்டி இருக்காங்க அவ்ளோ அவங்க அவங்கிட்ட டச் இது பச்சக்கட்டேன்
அ ஒ தாத்தானா வண்டியில வச்சு கூட்டிட்டு போவாரு வேணுங்க வாங்கி கொடுப்பாரு
இவன் எங்கங்கல்லா கூட்ன்னு போறாரோ அவங்க எல்லா அவரு கூட்னு சுத்திட்டு இருப்பாரு மேடம் எங்க எங்கல்லா கேக்றானோ பத்து டைம் மாடு பாக்கனும்னா கூட கூன்னு போவாரு
அ ஆமாங்க தாத்தா அப்டிங்கறவங்க சளிக்காம பண்ணுவாங்க
வாங்க
பாட்டி கொஞ்சோ மெரட்டி என்ன சொல்றது அ கண்ட்ரோலா வச்சுக்குவாங்க எல்லாரு வீட்லயு அப்படித்தா இருக்காங்க ம்
நம்ம வீட்டு்ல வேனா இது பண்ணி அடிச்சா அடிக்கிறதுக்கு போனா தாத்தானு அழுவுரா
ஓ அம்மா அப்பான்னு அழுங்கறது இல்ல தாத்தான்னு தா அழற
போன் பண்ணி வர வச்சு அவரு வந்தவ உன தா சமாதானமே ஆகுறா மேடம்
பாத்தீங்களா அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட்டா இருக்காரு
நம்ம தூக்கறக்கு போனா நம்மள அடிக்கிறதுக்கு வரா
இப்ப இருக்கிற குழந்தைங்கலா அப்படிதாங்க இருக்காங்க என்ன சொல்றது
சொல்றது பயங்கர ஷார்ப்பா இருக்காங்க ஆமா மேடம்
ஆஹ அப்ப இருக்கிற குழந்தைங்கல்லாம் இந்த அளவுக்கு இல்லேங்க
இப்ப என்னன்னா மொபைல் ஃபோன் நறிய பாக்குற மேடம் அதே ஒரு பயம்மா இருக்கு அது ஒரு அடிக்க்ஷன் மாரி ஆயிட்ருக்கு மொபைல் போஃபோன் மொபைல் போஃன் மொபைல் ஃபோனுன்ட்டு அது ஒரு அது ஒரு ஆடம் பிடிக்கிற்தா இது பண்றோ
அ மொபைல் ஃபோன் இல்லாம எந்த கொழந்தைங்க இருக்காங்க எங்க வீட்டுல சின்னவரு இருக்காரு மொபைல் ஃபோன் இல்லாம சாப்புட மாட்டாரு தூங்க மாட்டாங்க டிவி பாக்காம இர்க்கமாட்டாரு
ஆ மேடம்
எல்லா கொழந்தைங்களு அதே மாரிதா இருக்காருங் படிக்கறதில்லை என்ன சொல்றது அதவே டிவி ஃபோனு இந்த மாரி பாத்துட்டே இருப்பாங்க
ஆ ரெண்டு ஆம்புள பசங்
ஆம்மாங்க ரெண்டு பசங்க தாங்க ஒரு பொண்ணு இர்ந்தா நல்லா இருக்கூ வீட்டுல
ஆ
இந்த ரெண்டு பசங்க தாங்க அடுத் வெச்சுக்கிறாங்க எது சொன்னாலு கேக்கறது கெடையாது
சாட்டடே சண்டே எப்போ லீவு முடியு மண்டே எப்படா வரு அப்டின் சொல்லிருக்கோ வீட்ல
அ ஹஸ்பண்ட்டு வேலைக்கு போய்ட்ருக்காருங்ளா மேடம்
ஆமாங்க அவரு ஒர்க் பண்ணிட்ருக்காரு
நீங்க தனியா தா பாத்துக்கிறீங்ளா இவங்க பசங்கள இல்ல பேரன்ட் அப்போ உங்களுக்கு கொஞ்ச கஷ்டந்தா
ஆமாங்க என்ன பண்றது பாத்து தானங்க ஆகணு அ எப்டியோ கொஞ்சோ இப்போ கொஞ்சோ ஸ்கூலுக்கு போறதுனால பிரச்சன இல்லைங்க உங்க ஒய்ப் ஒர்க் பண்றாங்ளா வீட்ல இருக்
இல்ல மேடம் இல்ல வீட்ல தா இருக்காங்க டைலரிங் தெரியு அவுங்களுக்கு
ஓகே ஓகே நல்ல விஷ்யோ எல்லா ஒர்க்கு பண்ணுவாங்ளா ஆ வி ஒர்க்கு என்ன சொல்
ப்பி அனுப்பணு மேடம் இதுக்கு மேல தா செரி கொழந்தைய பாத்துக்குறனால கொஞ்ச அனுப்ப முடில
ஓகே ஓகே